ஹலோ அக்கா கேக்குதுங்களா
நல்லாருக்கீங்களாமா
ஆ நா நல்லா இருக்கேன்கா நீங்க நல்லா இருக்கீங்ளா ஹலோ ஹலோ அக்கா கேக்குதா
கேட்ட
அக்கா கேக்குது ஆனா ப நீங் பேசுர பாதிலே கேக்க மாட்டிங்கிதுக்கா அலோ அலோ அலோ அலோ அலோ அலோ
எனுக் கேக்குதுபா உங்ளுக்
ஆ கேக்குதுகா கேக்குதுக்கா என்னாக்கா பண்றீங்க
சொல்லுங்கணா இப்பதா சின்னாப்பா தூங்கிட்ருந்தாங்க
ம்
ஆ
ஓகே படேவா
இந்தாங்க இப்பதா இன்னக்கி ரெண்டு வந்து எட்டாவ்து மாசந்தா வரு மூணு வய் ஆமா பர்த்டேக்கு சொன்னா வாங்க கண்டிப்பா
ஆ வரன்க்கா
அ அங்க ஊர்ல என்னமா ஊ ஒங்கூரு வந்தா என்ன பாக்லா என்ன நல்லா இருக்கு
எங் ஊர்ல வந்து இந்த விவசாயலா பண் விவசாயலா பண்ணுவாங்க எங்க ஊர்ல அதுக்கப்றோ ஒரு ஒரு பெரிய டேம் இருக்கு அதுதா அதுக்கப்றோ பக்கத்துல ஆ கல்லணையா
ஆ அந்த டேம்ங்கிறது கல்லணைன் சொல்லுவோம்ல்ல அது மாதிரிதான இல்ல எப்டின் கேக்குற
ஆ ஹ அந்த மாரில
டேம் பேரென்ன அ
இது வந்து கொசஸ்தலயாரு டேமுகா இந்த த அண்ண கட்டுன்வாங்க
பெஸ்ட்டு கோசா ஆ ஆ ஆ சரி சரி கேள்வி பட்ருக்கே
ஆ அது பக்கத்துல் தாங்கா இ
ஓ செரி செரி வேற என்ன அதாவ்து இப்போ ஒங்கூர்ல வந்து அந்த மலை பகுதி அந்த அருவி அந்த மாதிரி எதாவ்து இருக்கா பக்கம்
அதெல்லா இல்லக்கா ஃபாரஸ்ட் இதுகிதுகா காடு வேனா இருகிதுகா
என்னமா
ஃபாரு காடு காடெல்லா இருக்குது சர்யா அது கொஞ் தொலுவு போனு
ஓ அப்பிடியா இப்பில்ல ஓ இது என்ன திருநெல்வேலினிதான சொன்னீங்க
திருநெல்வேலி இல்லக்கா நானு திருவள்ளூர்
திருவள்ளூர் திருவள்ளூர்ல இப்ப பாக்க கூடிய அதாவ்து கோவில் ஸ்தலங்கள் அப்டின் சொல்லி எது இருக்குங்ளா
ஆமாம்மா அது வீரராகவர் கோவில் இருக்கு திருவள்ளூர்ல
ஓ செரி செரி அது அந்த கோய்லு உங்ளுக் தெரிமா அந்த கோய்ல பத்தி எது
அந்த கோய்ல் ஹிஸ்ட்ரி எனக் தெரியாதுகா ஆனா இந்த அமாவாச வந்து எப்டி சொல்றது எறந்துட்டு அமாவாசைல போவாங்கள
ஓ ஓ செரி செரி அமாவாசைக்கினு திதி குடுப்பாங்ளே அது வந்து அங்க ஃபேமஸோ
ஆ ஆமாகா வீரராகவர்
ஓ வீர ராகவர் செரி செரி நா இப்பதா கேள்விபட்றே அந்த பேரு ஆ அது என்ன சாமிமா
அது ஒரு சிவன் சாமி
ஓ சிவனா ஓ செரி செரி செரி நா இத நா கேள்விப்பட்டதுல்லமா இந்த கோவில் பேரு நா கேள்விபட்டதுல்ல ம்
ஆ ஆ நீங் கிறிஸ்டினா ஆ பெரிய கோவில் தா ஓ
ஆ என் பேரே மகாலக்ஷ்மி
ம் ம் அப்பற பெரிய பாளையம் அந்த ஒரு அம்மன் கோயிலிருக்குது மாரியம்மன் கோவில்
பழைய மாரியம்மன் கோவில் அது கேள்விப்பட்ருக்கே ம் ம்
அப்றோ வேற என்ன இது
அதெல்லா ஒங்கஊர் ஒங்கூரு பக்கத்துல இருக்கோ பெரியபாளையம்ங்கறது உங்க ஊர் பக்கத்துல
ஆமாமா
ஏன்னா இப்போ நாங்க வெளில எங்கயாவ்து போகலா அப்டின்ற மாரி ஒரு பிளான் போட்ருக்கோ ஆ ஆனா எங்களுக்கு ரொம்ப தூரொ ட்ராவல் பண்ணி போறதுங்குறது கொஞ்சொ செரமமா இருக் ஓ என்ன பாப்பாவலா தூக்கிக்கிட்டு ட்ராவல்
பைக்லியா கார்ல வர போறீங்ளா
கார்ல தா வர்ற மேரி இருக்கூ அப்டி இல்லனா நம்ம பஸ்ஸு ட்ரெயின் அந்த மாரி எதூ
ம் ம்
அது மாதிரி எதுவு இருக்குங்ளா பக்கத்துல வந்தா உங்களுக்கு பஸ்ஸு இல்ல ட்ரெயினு அது மாதிரி எதாவ்து கிட்டக்க இருக்
எங்க அந்த கோயில்லயா
ஆ ஆமா ஆமா நீங்க சொல்லக்கூடிய அந்த கோவில் அங்கல்லாம் பாக்கறது
அதெல்லா வேணாக்கா நீங்காரே எடுத்துட்டுவாங்க்கா நீங்க உங்களுக்கு ரொம்பொ கஷ்டமா இருக்கூ பஸ்ல
ஓ செரி செரி இப்ப கார்னா நமக்கு ஈஸியா இருக்கூ
ஆமா அதே மாரி சிறுவாபுரி கோயில கேள்விப்பட்ருக்கீங்ளாகா முருகர் கோயிலு
அ என்ன சிவ சிறுவாபுரி ஆமா மா கண்டிப்பா கேள்விப்பட்ருக்கே சிறுவாபுரிய நா ரொம்ப கேள்விப்பட்ருக்கே
ஆ அது எங்கூர்லேந்து கரெட்டா ஒரு பதி பதினஞ்சு கிலோமீட்டர் டிஃப்ரன்ஸு
ஓ அப்புடியா முருகரு அங்க ரொம்ப ஃபேமஸா இருந்தவுங்கள அவுங்க நா அதா அதான் ரொம்ப எனக்கு நா அதாவ்து எனக்கு இந்த முருகர் கோயில் ஸ்தலங்கள்லா எனக்கு ரொம்ப புடிக்கூ ஆ அப்ப திருவாபுரிங்கறது வந்து வந்து உங்கஊர்க்கு பக்கத்துல கண்டிப்பா நாங்க ஒரு பிளான் போடுவோ நா கண்டிப்பா உங்களுக்கு நா இன்ஃபார்ம் பண்றே வரும்பொழுது
ஆ செரி ஓகே ஓகே அது நாங்க செவ்வாக் க்கம் செவ்வாகெழம முருக அது சிறுவாபுரி போவோக்கா
ஓ சரி சரி சரி
செரியான கூட்டம்மா வரு அந்த கோயிலு
ஆ ஆ இப்ப அந்த கோவிலுக்குனு என்ன ஃபேமஸ் இருக்குமா இப்ப வந்து ஒரு ஒரு கோவில்லயு ஒரு ஒரு ஃபேமஸ் சொல்லுவாங்கல்லயா
அக்கா அந்த கோயில்ல வந்து இந்த கல்யாணோ ஆவாதவங்க கொழந்த பொறக்காத அது எத கேட்டாலு நடக்குதுன் சொல்றாங்க ஆனா நடந்தது நடந்துக்குது நா பாத்துர அவரு ஒத்தரு ஆமா ஒரு அண்ணன்ன வந்து கல்யாணம் பண்ணணுன் சொல்ட்டு வந்தாரு தெரிஞ்சவரு தா ரொம்ப க்ளோஸ் கெடையாது
ம் ம்
நா இது மாரி கல்யாணம் பண்ண அப்டின் சொல்லிட்டு வேண்டின் வந்துகிறாரு அத டூ வீக்ஸ்ல மரேஜ் அதா பொண்ணு பாத்துட்டே இந்த ஆமா எங்கேஜ்மெண்ட் ஆய்டுது
ஓ பரவால்லையே இல்லல்ல நார்மலா வந்துட்டு நம்ம முருகர் கோயில்ல எதோ ஒரு வேண்டுதல் வச்சாலு அது கண்டிப்பா நடக்குன் சொல்லிட்டு நானுமே அத நறையா கேள்வி பட்ருக்க சிலா டிங்கிறது நா ரொம்ப கேள்விப்பட்ருக்க நா நல்லாவே அத கேள்விப்பட்ருக்க
அது லேடிஸு சரி ஜென் அ ஜென்ஸு சரி எல்லாருமே அதா சொல்றாங்க
ம் கே மகண்டுதா கேக்கனு
ஆ சின்ன சின்ன கொழந்தைல்லா தூக்கிட்டு வருவாங்க்கா
அது வேண்டதில்ல அதாவது கொழந்த பொறக்கல அப்டின் சொல்லி வேண்டி
ஆ அதுதா அதே மாரி கோயிலு ரொம்ப பிரம்மாண்டமா ரொம்ப பெருசாலா இருக்காது
சின்ன கோயிலு
சின்னதா இருக்கு சின்ன கோபுரோ
ஆ அ
அந்த மாரிதா இருக்கு அது போகப்போ இது இப்ப மண்டபோ கிண்டபோ ஏத கட்டினுருக்கிறாங்க உம்
ஓ சரி சரி இல்ல நா வந்து இந்த இன்ஸ்டாக்ரம் அந்த மாதிரில நா பாக் ட்ருக்க இந்த சிவாபுரி ஊருன்றது வந்து நா நெறைய கேள்விப்பட்ருக்க ம் ஆனா இவ்ளோ நெருக்கத்துல நீங்க பேசுறீங்க அப்டின்னா கண்டிப்பா நா வந்து நாங்க கண்டிப்பா அங்க வர்ணு ந நா ரொம்ப எனக் அந்த முருகர் கோவில் ஸதலங்கள் போறது என்பது எனக்கு ரொம்ப பிடிக்கு சரிய ஒரு தரவ நம்ம நாங்க இப்ப எடையில வந்து போன வாரோ அப்டின்னு பாத்தீங்கன்னா நாங்க நாங்க ப்ளன் பண்ணது வந்து பழனி போலான் சொல்லி நாங்க யோசிச்சிட்ருந்தோ அப்ப என்னால சின்ன பக் பாக்கு ஒடம்ப முடியாம போய்டுச்சு அதனால என்னால போக முடியல அந்த இப்ப அதுவே எனக்கு என்னால முடியல அப்றோ எங்க ஊருக்கா வந்து நா இவங்கள்ட்ட சொல்லிட்டு என்னோட கணவர்ட்ட சொல்லி வர முடியமா அப்டின்னு நா பாக்கற
சரி ஓகேக்கா அதே மேரி எப் எந்த டைம்ல தெர்ம்மாக்கா வரணு நீங்க வந்தா இந்த செவ்வா கெழம அந்த மாரி டைம்ல வராதீங்க
ம் ஆமா ஏனா நம்ம கூட்டமா இருக்க கூடாது வந்
அம்மா அங்க வந்து ஓவர் க்ரௌடா இருக்கு அது வந்து எப்டி சொல்றதுனா நிக்குறதுக்கு எடோ இருக்காதுன் சொல்ட்டு அந்த தெருவுல நிப்பாங்க ஊர் தெருவுல
ஓ சரி சரி
ஃப்ரீ தரிசனோ நூறுபா டோக்கனு அதுக்கப்புறோ அம்பரூவா டோக்கன்னு எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீ தரிசனோ தா ஃபாஸ்ட்டா போவு ஆம்மா மாதெல்லா ஸ்லோவாதா போவு
ஓ சரி சரி சரி இப்
ட்ரிக்கு யூஸ் பண்ணுவோமா அந்த கோயில்ல
நு
அதனால நம்மோ சீக்கிரமா போயிடுவோ நாங்க ஸ்ரைட்டா நூறுபா லைன்ல போயிட்டு அப்றோ ஐம்புலைன் ஐம்பது ரூபா லைன்ல மாறி அப்றோ ஃப்ரீ லைன்ல கிட்ட போய் மாறிவோ
ஓ சேரி சேரி அப்டி மாறிக்கலா
அப்டி மாறிட்லா அது ஜென்ஸா ஜென்ஸ் மாறிக்லா லேடிஸ்லா எப்டி எகுற முடியு
அ ஆ சேரி சேரி சேரி நீங்க வந்து அந்த இதுல அந்த அந்த தடுப்பணை இருக்கறது அதுக்குள்ள புந்து போயிருவீங்க
ஆமா ஆமா எக்யி ஆ எக்ஸ்பீரியன்ஸ் கை நாலா அது நாங்க அப்பத்துல இருந்தே போறோங்க நாங்க எப்டி சொல்றது இந்த கோயிலு ஃபேமஸ் சே ஆகாம இருச்சி பாத்தீங்களா
ஆ ஆ
ஆ அப்பத்துல இருந்தே அப்பத்துல இருந்தே போவ ஸ்டார்ட் பண்ணோ நாங்க
ஓ சரி சரி சரி
போவோ ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லா எங்க ஃபே அதா கார்லா எடுத்துட்டு வருவாங்க ஆட்டோ எடுத்துட்டு வருவாங்க
ஆ
அப்றோ பைக்ல போயிட்டு வருவோ
ஆ அ
இந்த மாரிலா போயிட்டு இந்த இந்த விசேஷமான டைம் ஒரு டைம்லா வரும்ல அக்கா
ஆ ஆமா
அந்த டைம்ல அன்னிக்கி போயிட்டே அன்னிக்கி எத்தன மணிக்கு போனேனா அது ஏதோ ஒரு முருக்கர் கோயி நல்ல நாள் முதல் முதல் முதல் நாள்ல எதோ ஒரு நாள்
எ நாம்ம அந்த இப்போ வந்து இதெல்லா வரோ இல்லையா அ ம் இந்த சஷ்டில்லா வரு இல்லையா
ஆ அன்னிக்கி அ அந்த அங்க போ அந்த நால்ல போனா நல்லதுன்னு சொன்னாங்க
ம் ஆமா
சேரி ஓகே அப்டின் சொல்லிட்டு நாங்க ஆறு மணிக்லா கெளம்பிட்டோ நாங்க ஒரு எட்டு பேர் ஆ எங்க தெரு பசங்க எட்டு பேரு பக்கத்து தெரு பசங்க வந்து து ரெண்டு மூணு பேரு வந்தானுங்க
ஒ
பைக்ல கெளம்பிட்டோ போக சொல்லோ எ க சாப்புட்டு போதேவல்ல வெறு வயித்துல போய் சாமிய பாத்துட்டு அப்புறோ வந்து சாப்புட்லான் சொன்னானுங்க பசங்க செரி ஓகே அப்டின்னு சொல்லிட்டு போனோ அங்க போனா ரெண்டு கிலோமீட்டர் க்கியூ அப்டியே போயினே இருக்கியுது
ம் ம்
அவ்ளோ ரொம்ப லாங்கு சிங்கிள் லைன்ல நிப்பாங்க எல்லாருமே
ஆ ஆ
ஆ சிங்கள் லைனா இருக்கு பக்கத்துல போலீஸ்லா இருப்பாங்க நம்மனா பண்றது அப்டியே கோபுரத்து கிட்ட நடந்து போயிட்டு அங்க போயிட்டு கம்மு சர்க்னு ஒரு பக்கோ பூந்துட்டோ பூந்துறுவோ
அதுதா எடைல எடையில அதுதா அவுங்க அடுத்தடுத்து எடைல எடோ குடுத்து
அப்டியே பூந்துனே வந்துருவானுங்க மொத்த பேரு நாங்க மட்டு தா இருப்போ ஒரு லைன்லயே
ஓ செரி செரி இது என்னன்னா அ என்னன்னா இல்ல நானுமே இந்த கோயிலுக்கு போகும்போது இந்த மாரி பண்ணுவாங்க நம்ம ஒருத்தருக்கு எடோ குடுத்தோ அப்டின்னா கொஞ்ச தூரம் போயி கொஞ்ச தூரம் போயி அவுங்க அவுங்க அவுங்களுக்கு தெரிஞ்சவங்க அவுங்க தெரிஞ்சவங்கன்னு சொல்லி கூப்ட்டுப்பாங்க நானு அந்த மாரி விஷயங்கள் பாத்திருக்கே என்ன நா என்ன யோசிப்பனா நமக்கு பின்னடி நம்ம நம்ம எடோ குடுக்குறோ ரைட் நமக்கு பின்னாடி உள்ளவங்க அதே மாரி அத அக்செப்ட் பண்ணிக்கணும்ல
ம் ம் அக்கா ஆனா அது உங்களுக்கே தெரியாதுக்கா நாங்க லைன்ல நின்னோமா எப்டின்னு
ஓ அந்த அளவுக்கு கூட்டோ
ஆமா உங்களுக்கு எப்டி சொல்றது லைனு போற மாரியு தெரியாது போவாம நிக் க்கற மாரியு தெரியாது இல்ல எதோ போது அப்டின்ற மைண்ட் செட்ல தா வந்து நிற்போ நம்போ
ஓ சரி சரி சரி இல்ல இல்ல எனக்கு கண்டிப்பா நீங்க அந்த கோயிலுக்கு வரணுனு எனக்கு ரொம்ப நாள ஆசமா ஆனா அதுக்கு வரது எதோ உங்க மூலியமோ அது காதாலயாது கேக்கற அப்டி ஒரு பாக்கி கியமா அது எனக்கு கடச்சிருக்குன்னு நெனைக்கற
ஓ
ஆஹ் நா பாக்ற நா கண்டிப்பா எங்க வீட்டுக்காரங்கிட்ட சொல்லிட்டு ம் நா வந்து வரது வர முடியுமா அப்டின்ட்டு நா பாக்கற
சரி எத்தன திருவள்ளூர்க்கு உங்களுக்கு திருச்செந்தூரா நீங்க
இல்லம்மா எனக்கு வந்து தஞ்சாவூர் இருக்கு இல்லையா
ஆமாம்மா
அ தஞ்சாவூர் திருவாரூர் அந்த சைடு
ஓ அப்டியா தஞ்சாவூர் பக்கத்துல தான எத்தன மினிமம் எத்தன ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வருமா
எனக்கு அதோட ஏரியா டிஸ்டன்ஸ்ல்லா தெரியல எப்டின்ட்டு எனக்கு அந்த அளவுக்கு இவ்ளோ இது இவ்ளோ தூரத்துல இரு அப்டிறன்றது ஏ நாங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறனால வெளியில எங்க அதிக போறது கெடையாது அ அதனால எனக்கு எவ்ளோ தூரோ இருக்கும் அப்டின்னு தெரில ஆனா எனக் இங்க எங் நாங்க இருக்கற ஊர்லேந்து தஞ்சாவூரு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு மண் நேரத்துல நாங்க போகலா
ஓ தஞ்ச ஊருக்கே நீங்க ஒரு மண்நேரத்துல வருவீங்களா
ஆ ஆமா இங்க இருந்து நா இருக்கக்கூடிய ஊர்ல இருந்து தஞ்சாவூர்னு பாத்தீங்கன்னா ஒரு மண் நேரோ ஆகும்
ம்
அ நீ அதுலேந்து இன்னிக்கு அந்த நீங்க சொல்ற ஊர் எங்க அப்டின்றது எனக்கு தெரியல நா கண்டிப்பா நா எ கணவர்ட்ட சொல்ட்டு வர மீடியா அடுத்த லேஃப்ல பேசலா மா நன்றிமா
சரி ஓகேக்கா